ஹலோ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குறதுங்க தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே ஏ ஒரு மாரி டல்லா பேசறீங்க
இல்ல இல்ல தோழி ஒண்ணு இல்ல
ம்
ம் இன்னைக்கு என்ன தலைப்ப பத்தி பேசலாங்க
ம்
வீட்ல வளக்கக்கூடிய செல்ல பிராணிகள்னுடைய வளர்ப்பு பத்தி பேசலாங்களா
ம் பேசலாமே நாங்களே வளக்றோ செல்ல பிராணி
ம் இங்க வந்து ம்
ரொம்ப இதா பூன வந்து ரொம்ப பாசிட்டிவ் தாட் இருக்குற வீட்டுக்கு தா வருமா
ம் ம்
அதே மாரி வெரட்டாம அன்பா எதுவுமே போட்லனா கூட அது பேச்சுக்கு போகாம அது இருக்கறதுக்கு எட குடுத் த்துட்டாலே நம்ம வீட்ல இருந்து உக்காந்துருமா
ம் ம்
பூன வரது வந்து ஒரு தெய்வ கடாட்சோ அப்டின்னு சொல்றாங்க சீனால எல்லா பாருங்க ஒவ்வொரு வீட்லயு பூன இருக்கு அவுங்க அத தெய்வமாவே வச்சுக்கிறாங்க
ம் ம்
சொல்லுங்க நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க
அத ஒவ்வொருத்தரு வீட்டுல ஒவ்வொரு செல்ல பிராணிகள் வந்து இருக்கு
ம்
இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்டின்னா குருவிகள் வந்து வீட்ல வந்து கூடு கட்டுவது வழக்கம் தோழி ஜன்னல்ல ஆ வருடத்துக்கு இரண்டு அல்லது மூன்று ஒரு முறை வந்து ஜன்னல் வீட்டு ஜன்னல்ல
ஆஹ்
ஆஹ் ஒரு எட்டு பத்து குச்சி அத எடுத்துட்டு வந்து போட்ருக்கு அப்டின்னாலே அது வந் து கூடுக்கட்ட தயாராயிருச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரு அந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும் போது அந்த ஜன்னல்ல வந்து நாங்க பயன்படுத்த மாட்டோ அத திறக்க மாட்டோ ஏனா அந்த ஜன் ஜன்னலுக்கு அந்த அந்த கண்ணாடிக்கு அந்த கம்பிக்கு இடையில தா அது வந்து கூடுக்கட்ட தொடங்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு வந்தா மட்டுதா அந் அ வீட்ட வந்து தேர்ந்தெடுத்து அங்க கூடு கட்டு
ஆஹ்
அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது கூடு கட்டுறதுக்கு ஒரு ஐந்து அல்லது ஆறு நாட் கள்ள அது வந்து கட்டிரு
ம்
கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்ட பாத்து இங்க வந்து அ குஞ்சு பறிச்சா பாதுகாப்பா இருக்கு அப்டிங்கிற ஒரு நம்பிக்கைற்ப ப்படும் பட்சத்துல மட்டுதா தன்னுடைய தாய் பறவைய தன்னுடைய மனைவிய வந்து இங்க கூட்டிட்டு வரு
ஆ ஆனா கூடு கட்டுறது வந்து ப ஆம்பள பறவயா
ஆ ஆம்பள பறவை வந்து கூடுக்கட்டுங்க ஆண் பறவை வந்து கூடுக்கட்டு அதுக்கப்புறோ தன்னுடைய மனைவிய வந்து அங்க வந்து கூட்டிட்டு வரு குஞ்சு பறிச்சதுக்கப் அப்புறோ சில சமயங்கள்ல பெண் புறாவு பெண் பறவையு கூடு கட் கட்டு கட்டும் போது இங்க நம்ம குஞ்சு பறிச்சோம்னா அந்த குஞ்சு வந்து பாதுகாப்பா இங்க இருக்குமா இல்ல இவுங்க இருக் இருக்கிறவங்க வந்து அத எதாவ்து பண்ணிருவாங்களான்னு அது வந்து மொதல்ல ஆ பாத்துக்கும் தோழி பாத்து தன்னுடைய குஞ்சுக்கு பாதுகாப்பா இருக்கு இந்த வீட்டுல வந்து உணவு கிடைக் க்கு அப்டிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டா மட்டுதா அதை குஞ்சு வந்து பறிக்கு அது வந்து சுமார் அந்த குஞ்சு பறிச்சு அது வளர்ந்து எடுத்துட்டு போறதுக்கு சுமார் ஒரு மாத காலமாகு அந்த குட்டி ப அந்த குட்டி பறவ வந்ததுக்கு அப்புறமு அந்த வீட்டு வாசல்ல சாப்பாடு அல்லது அரிசி எதாவ்து தொடர்ந்து வைக்கிற மாதிரியான இடங்கள்ல தா வந்துட்டு அந்த குருவி வந்து கூடே கட்டும் தோழி அந்த மாதிரி இங்க வந்து ஒரு நான்கைந்து தடவை வந்து குருவி வந்து கூடு கட்டிருக்கு
அ
குருவி வந்து கூடு கட்டுது அப்டின்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க நிலம் அல்லது வீடு வந்து நிலம் வாங்குவாங்க அல்லது வீடு வந்து கட்டுவாங்க அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு அப்பத் தெரியல ஆனா அந்த குருவி கூட கட் இந்த காலத்துல தா நாங்களு வந்து ஆறு மாதம் இடைவெளில ஒராண்ட கால இடைவெளில ரெண்டு நிலங்களும் நாங்க வாங்கினோ போகும்போது அது தன்னுடைய சந்ததியோட நம்மள வந்து வாழ்த்திட்டு போகுமாமா இங்க வந்து எங்களுடைய சந்ததி பெருகிச்சி எங்ளுக்கு தேவையான உண அந்த மாதிரிப் தெரிஞ்சதுனா தனியா அந்த ஜன்னல் வெளிப்புறத்துல வந்து பத் பத்தீங்னா ஒரு கிண்ணத்துல தண்ணியு அரிசிய வந் இது நானோ அல்லது என்னோட கணவரோ கொண்டு போய் அது உயரமான எடத்துல இருக்கு அங்க வச்சி விட்டுட்டு வந்துருவாரு அந்த குஞ்சு பறிச்சதுக்கு அப்புற அந்த குட்டி குருவி வந்து அந்த தண்ணிய சாப்டுட்டு அதுல இருக்கிற அரி சிய வந்து தாய் பறவை எடுத்துட்டு போய் அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி குருவிக்கு வந்து குடுக்கும் தோழி ஊட்டிவிடு
நறைய நறைய விஷ்யோ குருவி பத்தி கேள்விபட எங்க இப்போ எங்க நகரத்துல அ இந்த ஏர்டெல் டவர் எல்லா வந்ததுல இருந்து குருவியே கெடையாதுமா குருவிய பாத்தே நாட்கள் ஆறது முந்திலா குருவி வரு அதுக்கு வந்து தன சாம இதெல்லாம் கோ ஒரு கப்புல போட்டு வப்போ ஒரு க ப பெரிய ஒரு டப்புல தண்ணி ஊத்தி வேப்போ காக்காவோ குருவியோ ஏதோ வந்து சாப்டுட்டு போட்டோன் மொட்ட மாடியல கொண்டு போய் வைப்போ
உம்
நாம சாப்புடுற உணவுல அதுக்கு கொஞ்சோ ஒரு உணவு ஒரு கைப்பிடி போட்டாலே அது எத்தனையோ நாள் வரு யரச்சி யரச்சி சாப்டுங்க பாத்தாக்கா இப்ப எதுவுமே வரதுதில்ல
அதுதா தோழி இங்கேயுமே வந்து பாத் தீங்னா பக்கத்துல வந்து தோட்டம் இருந்துச்சி அந்தக் காரணத்னால அங்க வரக்கூடிய குருவிகள் வந்து இங்க வந்து வரும் தோழி அதுக்கப்புறம் பாத்தீங்னா அணில் வரும் நம்ம வீட்டுக்கு அணில் வந் என்ன பண்ணு அப்டினா மேல பாத்ரூம்ல இருக்க லேப்ல போய் படுத்துக்கு நைட் தா
ஆ
அப்டி வந்து ஒரு மூணு நாலு அணில் வந்து மேல அந்த பாத்ரூம்ல வந்து தினந்தோறும் இரவானா வந்து படுத்துக்கு
பரவாயில்லயே
சி ஜன்னல் வழியா வெளில போயிரு ஒரு ரெண்டு மூனு சமயம் என்னாச்சி அப்டின்னா அணில் வந்து வீட்டுக்குள்ள வந்து அது நம்ம பா இருக்கும் போது சில சமயம் மத்த ரூம் ரூம்லயு அறையிலயு போயிரு தோழி அத வந்து நம்ம பாத் வெளில வீட்ல அ அவரு இருந்தாரு அப்டின்னா அ ஒரு பெட்ஷீட்ல புடிச்சி கொண்டு போய் வெளில பத்திரமா விட்டுருவாரு நாருக்கும் போது வந் என்னால அது ப புடிக்க முடியாது பயங்கர வேகமா போகு வீட்லருக்குற எல்லா திங்ஸையு கலச்சி விட்ரு தோழி வே மா ஓடி எல்லாத்தையு தட்டி விட்ரு பயங்கரமா வெளயாடு செரினு நாங்களு அத ரசி போ அது ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா மேல லேப்ல இருந்து கீழ குதிக்கும் போது அ வெஸ் டன் டாய்லெட் வந்து ஓபன் ஆகி ஒன்னு ரெண்டு அணில் வந்து உள்ள விழுந்துருச்சு
ஐயோ பாவம்
அப்ப வந்து அது உயிருக்கு போராடு போது பயங்கர கஷ் டமாருக்கு இருந்தாலு என்னுடைய கணவர் என்ன பண்ணுவாருன்னா கைல வந்து ஒரு கவர் போட்டு
ம்
அருவறுப்பு பாக்காம அந்த அணில வந்து அத குள்ளர்ந்து காப்பாத்தி கொண்டு போய் வெளில விட்டுறுவாரு ஒரு தடவ ரெண்டு தடவ இப்டி நடந்துன்னே அந்த உயிருக் காபத்தான நிலைல்ல அதுக்கு ஆகுது அப்டிங்கும் போது அந்த ஜன்னல வந்து நாங்க அடச்சுடோம் அட்ட எல்லா போட்டு ஏன்னா அது உண்ண இது என்டைய உயிருக்கு ஆபத்தாகுற மாரி ரியான நிலை வந்துருச்சு அதோட வேகத்த நம்னால குறைக்கவு முடியாது அதுக்கப்றோ அந்த சன்னல அடைச்சதுக்கு அப்றோ அது என்ன பண்ணுச்சுன்னா மேல மாடியில போய் தங்கிக்கு தோழி மொட்டை மாடில தங்கிக்கு பகல் நேரத்துல வந்து உணவு சாப்பாடு அரிசி தண்ணி இது எல்லாமே வந்து வீட்டுல வந்து வெளில வெப்பாங்க எங்க வீட் ல யாராவது ஒருத்தர் வைப்போ சாப் விட்டுட்டு மேல மொட்ட மாடில போய் வெளையாடிட்டு தோட்டத்துக்குள்ள போய்டு தோழி
பரவால்ல ம் ஆ ஏதோ ஒரு ஒரு உயிருக்கு உணவை ஈயின்னு ஒரு இது இருக்கு அதனால ஏதோ ஒரு உயிருக்கு கொடுக்கு போது அது ஆனந்தமா தா இருக்கு கேக்கறதுக்கு நல்லாருக்கு
நிச்சயமா நிச்சயமா இந்த மாதிரி ம் சொல்லுங்க தோழி
கடவுள் வந்து மனிதர்களுக்கு டெய்லி படி அளக்குறாரு நம்ம வந்து நினைப் போ இன்னைக்கு ஒரு மணிக்கக்குல்லா சாப்ட்றணுனு நெனைப்போ ஆனா சாப்ட முடியாது நமக்கு எப்போ எந்த நேரத்துல சாப்டனுனு அன்னைக்கு விதிக்கப்பட்ருக்கோ அந்த நேரத்துல தா சாப்ட முடியு எல்லா சமைச்சிருப்போ பசியேருக்காது திருப்பியு அந்த மூணு மணிக்குதா சாப்டக்கூடிய நேரோ வரு அதனால தா வந்து சொல்லுவாங்க மாரி எ என் எல்லா உயிரையு ஆ நேசிக்கணு எல்லா உயிருக்கு ஒரு புடி உணவு வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா இந்த மாரி பிற உயிர்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது வந்து அதுக்கு ஒரு வாழ்வாதாரோ அத செய்யக்கூடிய நமக்கு வந்து பல சமயங்கள்ல அது வந்து நல்லது ஒரு பலன வந்து குடுக்குந் தோழி இப்ப காகத்துக்கு உணவு வைக்கிறோ அப்டின்னா நிச்சயமா நம்மளுடைய கர்ம வினை வந்து குறையு நடத்து இப்ப குருவிகளுக்கு உணவ அளிக்கறது மூலமா அது தன்னுடைய சந்ததியோட வாழ்த்திட்டு போகும்போது வாழ்க்கைல வந்து பொருளாதார மேம்பாடு அடையு அப்டிங்கறது நடைமுறையில பாத்துருக்கோ நம்ம அதாவது இது செஞ்சா இது இது நமக்கு நடக்கு அப்டின்னு நெனச்சு நம்ம வெக்க கூடாது நமக்கு ந நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பிற உயிரினங்கள பாத்துக்கும் போது து அது நிச்சய நிச்சயமா நமக்கு வந்து வாழ்க்கல பல நல்ல முன்னேற்றத்தையு ஆ பல நல்ல க கர்ம வினைகளு நமக்கு ஏற்படுத்தி குடுக்கு தோழி இப்ப நாய் வளத்தறோ அல்லது நாய்க்கு வந்து நம்ம உணவு அளிக்கறோனா நமக்கு வர கூடிய ஆபத்த வந்து அது தாங்கிருக்கு
ம்
எ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் இருந்துச்சு தோழி அது வந்து ஒரு நாளு குட் குட்டி போட்ருந்துது அத வந்து இங்கதா நாங்க பாலெல்லா குடுத்து கொண்டு போய் ஊத்தி பண்ணு வாங்கி போட்டு அந்த மாரி பராமரிச்சுக்கிட்டோ ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ஒரு உயிரிழப்பு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னா டி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி வந்து எறந்துருச்சு அதுக்கப் அப்றோ வந்து பாத்தா ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல எங்களுடைய மாமனார் வந்து தவறிட்டாரு
ஆ
ஆ அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவ்து விபத் த்து ஏற்பட்ற மாரி இருந்துச்சுனாலு அந்த நாய் வந்து நமக்கு அறிகுறி காமிக்கு அது வந்து ஒரு பைரவருனுடைய அம்சம்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப நமக்கு வர கூடிய ஏதாவது ஒரு பெரிய ஆபத்த கூட அந்த நாய்க் து உணவிடும் போது அது வந்து நம்மள தடுத்து காப்பாத்திருமாமா இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு குட் குட்டி நாய் ஒரு ரெண்டு ஒன் பெரிய நாய்க்கு டெய்லியு என்னோட மகனு என்னோட கணவரு வந்து கடைக்கு போய் பண்ணு அல்லது பிஸ்கட்ஸ்ஸு வாங்கிட்டு வந்து போடுவாங்க நா வாரத்துக் க்கு ஒரு முறை மட்டு சாதம் அல்லது அந்த மாதிரி வந்து குடுப்பே தோழி மொதல்ல தினமு பண்ணிட்ருந்த இப்ப வேலை பளு காரணமா பண்ண முடியறதில்ல
சேரி சேரி
அதனால கடைக்கு போகும்போது பிஸ்கெட் ட்டு பண்ணு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அந்த முன்னாடி அதனாலயே எங்க இருந்தாலு ஒரு நாலஞ்சு நாய் குட்டிகளாது எங்க வீட்டு வாசல்ல சுத்திட்டே இரு க்கு தோழி
ம்
கிங் போனாலு பின்னாடியே வரு வண்டி எடுத்துட்டு போனாலு பின்னாடியே வரு
ஆ
அந்த மாதிரி தனிமை அப்டிங்கிறதே இருக்காது ஏதோ ஒரு உயிரினங்கள் வந்து ஆ பாதுகாக்குது எந்த ஒரு கெடுதலும் செய்யாத துரோகமும் எண்ணாத உயிரினங்கள்
அதா அதா ரொம்ப நன்றிமா இன்னைக்கு நெறைய விஷ்ய பகிர்ந்துகிட்டீங்க குருவில ஆரம்பிச்சு அணில்ல முடிச்சு காக வரைக்கு வந்துட்டோ நீங்க ஞாயித்துக்கெழமைல காகத் த்துக்கு வந்து கோதும வெச்சு பாருங்களே அண்டங்காக்கா எடுத்து சாப்பிட்ணு அப்டி சாப் நம்பளோட அந்த தாக்கங்கள்லா கொறையுன் சொல்றாங்க
ஓ செரிங்க தோழி நிச்சயம்மா நிச்சயமா தோழி நன்றி